வணக்கம்
அலோ
ஹலோ கேக்குதுங்ளா நல்லார்க்க தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
ஓ நா நல்லார்க்கேங்க நீங்க
ம் நல்லார்க்க தோழி சாப்ட்டாச்சுங்ளா
சாப்டாச்சுங்க நீங்க
ஆ சாப்ட்டாச்சுங்க என்ன பண்ணிட் இருக்கீங்க
என்ன பண்ணிட்ருக்கீங்னா இப்ப வா நா இப்போ ஒண்ணு பண்லைங்க பா சாப்ட்டேங்க படுத்தெங்க
ஹவ்ஸ் வைஃபுங்ளா
ஆ ஹவ்ஸ் வைஃப்ஃபு நீங்க
நானா ஹவ்ஸ் வைஃப் தாங்க
ச்செரி ச்செரி ஓகே ஓகேங்க என்ன சீமாலா பாப்பீங்க
ஹா பாப்பங்க
என்ன மூவி பாத்தீங்க லேட்டஸ்ட்டா ஆக்டர் யாரு புடிக்கு
தளபதி பிடிக்கோ சி எம் சார் புடிக்கு
ஓகே ஓகே ஓகே ஓகே
அ உங்களுக்கு
எனக்கு சூர்யா பிடிக்குங்க
ஓ ச்சரிங்க ச்சரி கருப்பு படோ பாத்துட்டீங்ளா
ஓ பாத்தாச்சி பாத்தாச்சிங்க
நாம் கருப்பு படத்துக் போலான்னு சொல்ட்டு இன்னு போக முடியில
ஓ செரி செரி செரி செரிங்க
பாக்குமோ அது ட்ரெய்லர் பாத்து அதல்லா நல்லா இருக்கு
ம்
படத்துக்கு தா போகணுன்னு சொல்ட்டு உன்னு போக முடியில
ம்ஹும் உங்களுக்கு பசங்க
ரெண்டு கொழந்தைங்க இருக்காங்க ரெண்டு பெண் கொழந்த ஆ பெரிய பாப்பா ஒன்னாவ்து படிக்கிறா சின்ன பொண் ணு பால்வாடி போறா இன்னு மூணு வயசு ஆகல உங்களுக்கு எத்தன கொழந்தைங்க
பைய ஒன்னுங்க நாலாவது படிக்கிறாங்க
ஓ சரிங்க சரிங்க உங்களுக்கு சமையல்லா நா நல்லா செய்வீங்களா
என்னங்க
சமையல்லா நல்லா செய்வீங்களா
ஓ சூப்பரா சமைப்பேங்க எல்லா எல்லா டிஷ்சு சமைச்சி குடுப்பேங்க அது இல்ல இது இல்லேனால சொல்ல மாட்டேங்க எல்லா டிஷு என்ன புடிக்குமோ அது வீட்ல செஞ்சு குடுப்பங்க
சரிங்க சரிங்க ஆ ப்ரியாணி செய் ஓரளவுக்கு
செரி செரி செரிங்க ஆ என்ன ஸ்பெஷலா செய்வீங்க நீங்க செஞ்சு ஆது ஓகே நீங்க செஞ்சி உங்க ஹஸ்பண்டுக்கு புடிக்கிறதுக்கு புடிக்கிறது என்னவா இருக்கோ
அப்டின்னு எல்லா சாப்பாடு செஞ்சா சாப்டுவாரு
ம்ஹும் பர்டிகுலரா இது புடிக் ம் புடிச்சிருக்கு ரொம்ப புடிச்சிருக்குன்னு சொல்னது இல்லைங்களா
அப்டில்லா இல்லப்பா
ம்ஹும் செரி செரி செரி
ப்ரியாணி செஞ்சா நல்லா இருக்கு அப்டின்னு சொல்லுவாங்க
ம்ஹும் செரி செரி செரி செரி எப்டி செய்வீங்க எப்டி செய்வீங்கன்னு சொல்லுங்க
தம் ப்ரியாணி வெளில அடுப்புல தா செய்வோ
செரி
ஆமா ஏ இப்போ ஏ ஒரு கிலோ சிக்கன்னன்னா ஒரு கிலோ ரைஸ் போட்டுக்க அரிசி போட்டுக்கிறோ வெங்காயோ தக்காளி கூட அந்த மாரி ஒரு ஒரு கிலோவே போட்டாகூ ட நல்லா இன்ணோ மசாலா நறைய இருக்கு மோது இன்னு நல்லா இருக்கு
செரி செரி ச செரி செரி
இந்த மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோ அதிகமா போட்னோ வெங்காய தக்காளி ம் பச்ச மெளகா
ம்
அதுக்கப்பறோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லா போட்டு நல்லா வதக்குனதுக்கு அப்றோ
எ நீங்க மசாலாஸ்னு ஏதாவ்து ஆட் பண்ணுவீங்களா
தனியா நா நம் வீட்டுல அரைச்சிலா எதுவு ஆட் பண்றது கெடையா ப்ரியாணி மசாலான்னு சொல்ட்டு பாக்கெட்ல விக்கிறாங்கல்ல கடையி ஆமா அது மட் மட்டு தா வாங்கிட்டு வந்து சேக்கறது ஆமா ஆமா நானா இப்ப அது இது எதுவு ஸ்பெஷல்லா அரைக்கிறதுல்லா இல்ல கடையில போய் சிக்கன் மசாலான்னு சொல்ட்டு அது ஒரு ஒரு பாக்கெட் வாய்ன்ட் வந்து போட்டா அதுவே சரியா போயிர்து
ஓ சரி சரி சரி சரி சரி
நீங்க தா நல்லா சமைப்பீங்கன் சொல்றீங்க அசைவ சாப்பாட்டுல எது நல்லா செய்வீங்க
ஆ மீன் கொழம்பு நல்லா வைப்பாங்க பிரியாணியு நல்லா செய்வே பிரியாணி மசாலா செ க மாட்டே நாங்க கடையில வாங்கி சேக்க மாட்டே அ மத்ததெல்லா எல்லாமே அ எல்லாமே கடையில மா வாங்குற மசாலாஸ் தா இருக்கு நா வீட்டுல எதுவுமே அரச்சு வச்சது இல்ல அ பிரியாணி மசாலா வந்துட்டு ஃபர்ஸ்ட்லா வாங்கிட்டு இருந்தே அப்புறோ இப்ப விட் டுட்ட அது ஒண்ணுமே இல்ல பட்ட கிராம்பு ஏலக்கா இது மூணு தா மெயின்னு ஆக்சுவலி பாய் வீடு பக்கத்துல மெஸ்ஸு வச்சிருக்காங்க
ஓ
அவுங்க பாய் வீடு அவுங்ககிட்ட ஒரு டைம் கேட்டிருந்தே அவுங்க சொன்னாங்க அப்புற அது அது படி செஞ்சு பாத்தா கொஞ்ச நல்லா இருந்துச்சு அதனால அதயவே மெயின்டெயின் பண்ண ஒண்ணு ஒண்ணுமே இல்ல பட்ட கிராம்பு ஏலக்கா இருக்குல்லங்க அது வந்துட்டு பட்ட ஒரு நூறு கிராம் எடுத்தா அம்பது கிராம் வந்து கிராம்பு எடுக்கணு அதுலயே பாதி ஏலக்கா வந்து இருவத்தஞ்சு கிராமு அந்த மாரி எடுத்து அ வருத்துட்டு அதை அறைச்சு வச்சுக்கிறாங்க அதுதா பிரியாணி மசாலாவா
ஓ அப்டிங்களா இன்னு நெறைய நம்ம நெறைய ஐட்டம்ஸ்லா சேத்து அரைக்கிற மாரி இருக்கா
ஆ அந்த மா ல்லா அந்த மாரிலா வேற அதாவது திண்டுக்கல் பிரியாணின்னு சொல்றாங்க பாருங்க அதுக்குதா தனியா ஆ ம் காஞ்ச மொளகா இந்த பிரியாணி எல அப்புறோ இந்த மராட்டி மொட்டு சம்திங் நெறைய இருக்குது அதெல்லா போட்டு அரைக்கிறதுதா திண்டுக்கல் பிரியாணின் சொல்றாங்க பட் இவுங்க யூஸ் பண்றது இது மூணு மட்டுதா அப்டின்னு சொல்லி சொல்லிரு க்காங்க நானு ஆக்சுவலி ரொம்ப யூஸ் ப ஆமாமா ஆமா நானு ரொம்ப ரொம்ப என்னோடது நா வந்து எ கேக்காதுக்கு முன்னாடியே நா எப்டி அரப்பே நா எப்டி செய்வேன்னா வெங்காய இருக்கு பாருங்க வெங்காய பச்ச மொளகா புதினா கொத்தமல்லி பட்ட கிராம்பு ஏலக்கா இது எல்லா அரச்சு அரச்சு ஊத்துவே
ஓ அப்டிங்களா
ஆ அரச்சு ஊத்துனா அது ரொம்ப டேஸ்ட்டா இருக்கு அதனால எங்க வீட்டுல எல்லாத்துக்கு புடிக்கு அந்த மாரி அரைச்சு ஊத்துவே இவுங்க சொல்லாதுக்கு முன்னாடியே பட் இவங்க வந்துட்டு அந்த மாரி அரைச்சு ஊத்தாம இந்த பட்ட கிராம்பு ஏலக்கா மட்டு எக்ஸ்ட்ரா வந்து அரைச்சு வச் ச்சுக்கிறாங்க அந்த பிரியாணி மசாலா அப்டிங்கறது இது மட்டுதா
சரிங்க நா இப்போ அது மாரி அரைச்சிலா ஊத்துறதில்ல வெறு வெங்காய தக்காளி அப்டியே வதக்கி தா செய்யிறது
செரி செரி செரிங்க
சரிங்க தோழி பையன்லா கொழந்தைங்கலா சாப்ட்டாச்சுங்களா
எல்லா சாப்ட்டாச்சுங்க பசங்க பக்கத்து வீட்டு பசங்க இருக்காங்க அவங்க வந்திருக்காங்க அவங்க கூட வெளயாண்டுட்டு இருக்கா ஹால்ல ஹஸ்பண்ட் வேல செஞ்சுட்டு இருக்காங்க
ம் வெளி வே வெ அவருன்ணா வேல செய்றாரு
ஐ டி வர்க்குங்க
ஓ சரிங்க ஒர்க் ஃப்ரம் ஹோமுங்களா
ஆமா ஒர்க் ஃப்ரம் ஹோம் தாங்க
ஓ செரி ரெகுலராவே ஒர்க் ஃப்ரம் ஹோமுங்களா
ஆமாங்க ரெகுலராவே ஒர்க் ஃப்ரம் ஹோம் தாங்க
சரிங் சரிங் சரிங்க
சொல்லுங்க நீங்க
நாங்க ஒன்னு சத்தருது
கீங்களா டூர்க்கெல்லா போய்ற்கீங்களா
டூர்ன் சொல்ட்டு அவ்ளோ எங்யு போகறது கெடையாது இப்ப இந்த கோடை விடுமுறைக்கு மட்டும் மகாபலிபுரம் போயிட்டு வந்தோ
சேரி சேரி ப் பக்க பக்கம்களா அங்கருந்து
பக் இல்ல இல்ல இல்ல இல்ல பக்கம் கெடையாது ரொம்ப தூரம் தா அக்கா வீட்டுக்கு போயிருந்தோ அங்க அக்கா மாமா அவெங்களா வெளி போம்போது நாங்களு ஆ கூட போயிருந்தோ அவங் கூட
ஓ செரி செரி செரி செரி
அப்டே போறவழில ஒரு ரெண்டு மூணு கோவில் பாத்துட்டு காஞ்சிபுரத்துல அப்டே நேரா ம மகாபலிபுரோ போயி அங்க போய் கொஞ்சோ சுத்தி பாத்துட்டு லாஸ்ட்டா கடல்கரைக்கு போய்ட்டு வந்தோ
ஆ ம் மகாபலி ப பக்கத்லேயே கடற்கரையு இருக்கா மகாபலிபுரம் பக்கத்லையே
ஆமா
ஓ ஓ என்ன மாரி இருக்கு மகாபலிபுரோ கோயில் மார் இர்குங்களா
கோவில் நெறைய அது மகாபலிபுரத்தலயே நெறைய இருக்குங்க நாங்ளே ந்து ஒரு ஒரு நாலு எடோ அத ஒரு நாலு எடத்துக்குன் சொல்டு தனி தனி டோக்கன் மாரி குடுக்குறாங்க போல
ஆ ஆ
ஒரு டோக்கன் வாங்கணு அத எல்லாருக்கு ஒரு டோக்கன் வாங்கணு அந்த ஒரு டோக்கன் வாங்கினா இந்த குறிப்பிட் ட்ட எடோ நாலு எடோ பாக்கலா அப்டின்னு சொல்றாங்க நாங்க எங்க நாங்க கோவில்லா பாத்துட்டு போறதுனால எங்களால போக முடியல சரியா நேர ஒரு ரெண்டு எடோ மட் ட்டும் பாத்துட்டு லைட் ஹவுஸ் பாத்தோ அதுகப்றோ திங்னா கல்லுலே மத்த சிலைங்களா இருக்கு ஆமா அந்த அந்த எடத்துல
ராம் கிருஷ்ணர் சாப்ட்டது இதுல எதுலோ வைய இது வந்துருச்சு கல்லு வந்துச்சுன்னா அது ஒரு கல் இருக்கு அப்டின்னு சொல்லுவாங்க அந்த கல்லு பாத்தீங்களா
இல்ல அது பாக்கல ஆ திரௌபதிணு இருக்காங்கல்ல அவுங்களுடைய அவங்க சுமிங் பூல் மாரி அந்த காலத் திலே அந்த மாரி எடோ அந்த மாரி கட்டி வச்ருக்காங்களா அந்த எடோ இருக்குன்னான் அவங்க பேர் போட்டு அந்த கல்லரை அந்த இதுலக பேர் போட்டு எழுதிருக்கு அவங்களோட குழி அந்த குளிக்கிற எடோ
எடோ அப்டின் சொல்லிட்டு ஆஹா
ஆனா இன்னு நேரோ இருந்திருந்தா இன்னு நெறைய எடோ போய் பாத்ருக்கலா போல நாங்க நேர இல்லாதத அதனால கொ சும்மல்லே பாத்துட்டு டக் நா போய் வந்துட்டோ நாங்க
செரி செரி செரிங்க
நீங்க அடிக்கடி வெளிய போறதுன்டா
ஆ போவங்க எங்க வீட்ல இருந்து கேர்ளா பக்கத்துல தாங்க
ஓ
அதனால போவங்க
சரி சரிங்க நேந்திரம்பழ சிப்ஸ்லா நீங்க வீட்லே செய்வீங்களா
என்னதுங்க
நேந்தர சிப்ஸுன்றாங்களே
ஆஹா அதெல்லா செய்ய மாட்டேங்க இங்கருந்து ஒரு முப்பது நாப்பது கிலோமீட்டர்லயே கடைங்கிருக்குங்க
ஓ
எல்லா கடையுமு அந்த கேரளா கடைங்க எல்லாமே இருக்குங்க அங்க போனாவே கெடைச் சிருங்க அது செய்ய மாட்டேங்க
ம் இல்ல மோஸ்ட்லி இப்ப கேர்ளா சைட் பாத்தீங்கன்னா நெறைய தேங்கா யூஸ் பண்றாங்க இல்ல தேங்காண்ணெயில தாளிக்கிறாங்க நீங்க எப்டி
அப்படியெல்லா இல்லீங்க
ம்
ஆ அங்க கேர்ளா வந்து ஒரு போ ஃபார்ட்டி கிலோமீட்டர் தூரத்துல இருக்கேங்க
ஓ அப்டிங்களா சரி சேரி ஆனா ரெகுலரா போறது உண்டுங்களா நீங்க
எப்பவாவது அ லீவ்ல அந்த மார
ஓ சவ் இப்ப சமீபத்துல எப்ப போயிட்டு வந்தீங்க
மே இருவத்தி மூணாந்தேதி போயிட்டு வந்தாங்க
ம்
இந்த ஆலப்புழா போட்டு
ஆமா கேள்வி பட்டுருக்கே
போட்ல கா
ஆமாமா
ஆ அங்க போயிட்டு வந்தாங்க
ஓ சரிங் சரிங்க
ம் ம்
வெளில போறதுன்னா நம் நமக்கு கொஞ்சோ சுத்தி பாக்கறதுனா இஷ்டோந்தா
ம் ம் ம்
ஆ நல்லா இருக்கு வீட்லயே சமைச்சுக்கிட்டு சாப்ட்டுக்கிட்டு
அ
அப்டின் இருக்கறது வெளிய போனா கொஞ்ச நம்ம மனசுக்கு கொஞ்ச நிம்மதியா இருக்கு சாமைக் சமைக்கிற வேலயே இருக்காது
ஆமாங்க கண்டிப்பாங்க எப்ப பாத்தாலு ச சமையல் கட்டு சமையல் கட்டு அழுக்கு நைட்டி
சமைக்கிறது பாத்தரோ தேய்க்கிறது
அ பாத்தரோ தேய்க்கறது வீடுக்கூ வீடு பெருக்கறது துணி தொவை க்கிறது
அப்டியே போயிட்டு இருக்கு அப்ப அந்த மாரி சமயத்துல எங்கயாச்சு வெளிய போனா அப்பாடா ஒரு நாள் அவ வேலையில இருந்து தப்ச்சுட்டண்டா தோ
ஆமாங் கண்டிப்பாங்
கண்டிப்பா அப்டி தா இருக்கு எப்போமே எனக்
அதிகமா முதல்ல வெளியே இட்னு போ மாட்டாங்க எங்க வீட்ல
ஆ ஆ
சன்டேஸ்ல கூட வேல இருக்குதுன்னு சொல்டு போய்டுவாரு
அ அ
எப்யாச்சு போனா கூட கோவிலுக்கு அதுவோ பக்கத்துல திருத்தணி முருகர் கோவிலுக்கு போவோ அவ்ளோதான தவிர வேறு எங் ஷோலிங்கர் அந்த மாரி வாங்க அங்க ஒரு கோவில் இருக்கு அங்க போவோ
ஆ ஆ
மத்தபடி வெளில எங்யோ அந்தந் அளவுக்கு போகறதில்ல இன்னோ கொழந்த பொறந்தா இன்னோ சுத்தமா போக முடிற்தில்ல நம்ளால
ஆ ஆமாங்க கொழந்திங்கள வச்சுட்டு எங்கியோ போ முடியாதுங்க
ஆமா அவுங்ள கூட கூட்டிட்டு போனா அவுங்ளுக்கு தேவ்யான்து நம்ப பைய்லியே எடுத்துட்டு போயி் அவங்கள இட்டுட்டு போய் இட்டுட்டு வரதுக்குள்ள நமக்கு போது போதுன்னு ஆயிர்து அதுகு
ம் போகாம வீட்லயே இருந்துலா அப்டி